நல்லாருக்
ஆ ரொம்ப நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சுங்க அ நீங்க
நா இன்னு சாப்பலங்க இதுக்கப்புறோந்தா சாப்புணூ அங்க என்ன சாப்பாடு
இங்க என்ன சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு வீட்ல அண்ண வந்து கல்யாணத்துக்கு போய்ட்டா தம்பியு கல்யாணத்துக்கு போய்ட்டாங்க அப்பாக்கு மட்டு எதான் இட்லி ஊத்தி வச்சிட்டு அப்டியே விட்ருவாங்க வேறு ஒன்னு ம் சொல்கிறவளக்கு ஸ்பெஷல்லா ஒன்னு இல்ல அ அதா வேறு ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்ல இப்ப நம்ம போன டாபிக்கு பத்தி ஒன்னு பேசிகிட்டு இருந்தோ நம்ம இதுக்கு முன்னாடி
ம்
எப்டி இவன வந்து அண்ணனுங்கலா ஒரு மாரி இந்த தம்பிக்காரன்னு ஏய இந்த மாரி இருக்காங்க அப்டின்றத பத்தி பேசிட்டு இருந்தோ அத பத்தி நம்ம இன்னோ கொஞ்ச விரிவா பேசுவோ ஆ இ இதெல்லா வந்து இப்ப இவனுங்க டூ கேவா இருக்குறானுங்ளா இவனுங்க தம்பிக்காரானும்லா அது என்னன்னா ஒரே பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க இது வந்து கரெக்டா நம்ம பண்ணணும் அது எப்டி சொல்றது இப்போ வந்து எப்டி இப்ப ஒரு விஷயத்த பண்றன்னா ஒன்ன சக்சஸ் ஆகலா ஃபெய்லியர் ஆகலா அதெல்லா வந்து நெக்ஸ்ட் விஷய அதுக்கு வந்து ஒரு எஃபோர்ட்டுன்னு ஒன்னு ம் இருக்குல்ல அது நம்ம கரெக்டா பண்ணணும்னு வந்து ஒரு ஒரு எஃபோர்ட் போடுறதயாவது கொஞ்சமாவது எப்டி சொல்றது ரொம்ப கேஷுவலா அது வந்தா என்ன வராட்டி நமக்கு என்ன அப்டியின்ற மாதிரி எஃப்போர்ட் வந்து போறது வந்து ரொம்ப கொஞ்ச அந்த விஷயத் கொஞ்ச மாத்திக்கன்னா நல்லா இருக்கும் தோணுது ஒன்னு ரெண்டு அ இவனு கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படச்சுன்னா அத நம்ம சரியா பண்ணணு அது நம்ம பெர்பெக்ட்டா பிரெஃபெக்ட்டா பண்ணணு அப்டின்ற அந்த விஷய கிடையாது நம்ம காச ஆச்சே நம்ம கரெக்டா பண்ணனும் அந்த மைண்ட் செட்ல்லா இல்ல இவங்கல்லா எப்ப இந்த மைண்ட் செட் மாறும் நா நெனைக்கிறனா இவனுங்கலா என்னிக்கு ஒரு நாள் இவனுங்க சம்பாத்திச்சு ஒரு நாள் அந்த காச வச்சு ஃபேமிலி ரன் பண்ணும்போது தா அந்த காசோடய அரும அ சில விஷயத்துடைய முக்கியத்துவ என்ன நெறைய விஷய பட்டு தெரிஞ்சாதா சில விஷய எல்லா புரியு நா நெனைக்கிற நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பாங்க அது இவனுங்க என்ன நெனைக்கிறானுங்கன்னா ஆ எதுக்கு நம்ம நம்ம மட்டுமே எதுக்கு எல்லா சொமயு எடுத்து தலையில போடுக்குனு நெனைக்கிறானுங்க ஆனா அவனுங்க எந்த சுமையுமே அங்க சுமக்கிறதே கிடையாது ஆனா அவனுங்க என்ன நெனைக்கிறான்னா ஒரு சின்ன வேலதானா செஞ்சுட்டா கூட நா தா எல்லா எல்லா வேலையு செஞ்சா அவ சும்மாதான் உக்காந்துட்டு இருக்குறா அவ ஜாலியா உட்காந்துருக்கா அவ மட்டு சந்தோஷமா இருக்கா என்ன மட்டும் போட்டு நீங்க சாவ அடிக்கிறீங்க சோ இந்த ஒரு எப்டி சொல்றது நா என்ன சொல்றனா நம்ம அதாது நம்ம என்ன சொல்றது அண்ண தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாரி வந்து பாத்தினா இருக்கும் அண்ண அண்ண நா என்ன நெனைக்கிறன்னா எதுக்கு வந்து ஒருத்தங்க கூட ஒருத்தவங்க போட்டி போடணு இப்ப உனக்கு இந்த வேல சொல்றாங்கன்னா அந்த வேலைய நீ செய் எனக்கு இந்த வேலை சொல்றாங்கன்னா நா அந்த வேலய செய்ற ஒரு குடும்பத்த வந்து ஒரு பொறுப்பா கொண்டு போகணு ரெண்டு பேர்மே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு கொண்டு போனா அந்த குடும்பமே நல்லா இருக்கு ஆனா இவனுங்க வந்து எதுக்கு நம்ம இதெல்லா பண்ணிட்டு அவங்களே எல்லாத்தயு பாத்துக்கிட்டு நம்ம எதுக்கு தேவ இல்லாம இதெல்லா நுழையிட்டு அப்டின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒதுங்கியே இருக்கானுங்க அது தெரில ஏன்னா அது மாரித்தா இருக்கானுங்கலே அவனுங்க
ஆ நீங்க சொல்றது எனக்கு புரிது அது என்ன ப்ராப்ளம் நா நெனைக்றனா ஜெனட்டிக்காவே இந்த கோளாறுன்னு சொல்ட்டு நா நெனைக்ற ஏன்னா நா இவனுங்க வந்து இந்த இவனு மட்டு இல்ல இப்ப டூ கேல்ல இருக்குற பெரும்பாலு இப்டிதா இருக்கானுங்க அது என்ன ப்ராப்ளம் என்ன சிந்தன அப்டின்ற தெர்ல இன்னொன்னு இவனுங் வந்து அது அடிப்படை காரண அதுக்கு ஒரு சோம்பேறி தனங்க ஒண்ணு புரியுதுங்களா அது என்னென்னா இவனுங்க வந்து நாம ஏ அத ஃபஸ்ட்டு மெனக்கட்டு செய்யணுன்றத தாண்டி இவங்க செய்ற அந்த மைண்ட் செட்டே இல்ல இப்ப ஒரு சிலர்லா பாத்தீங்னா எதாது பண்ணணு ஆ இப்ப ஆப்டா இருக்குனா ஏதாவ்து ஒரு நைன்ட்டீஸ்லா பாத்திங்னா பசங்கள்லா பாத்திங்னா அ பெருசா வேலைக்குலா போமாட்டாங்க ஒரு சில பசங்களா இருக்கிறாங்க வேலைக்குலா போமாட்டாங்க பொறுப்பில்லாம இருப்பாங்க ஆனா ஃபேமிலிலா வந்தோனா ஒரு பய இருக்கு ஒரு பொறுப் என்ன பண்ண போறோன் தெர்ல வீடு இப்டி இருக்கு அ அக்காவெல்லா கல்யாண பண்ணிக்குணு தங்கச்சி கல்யாண பண்ணிக்குடுக்கணு எதாது பண்ணணு அப்டினு ஒரு பய இருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற பசங்க பாத்தீங்னா அந்த ரெஸ்பான்சபில் ட்டி ன்றது எட்த்துக்கிறதே கெடையாது போற போக்குல போவோ அப்டின் ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க உங்க தம்பியலா நா பாத்த வரைக்கு நா இன்ன சொ சொல்லுவோ அப்டின் பாத்திங்னா ஆ உங்க தம்பியு செரி எ தம்பியு செரி அது எப்டி சொல்றது அதுலா வந்து நம்ம ஒரு விஷயத்த கரெக்ட்டா செய்யணு நம்ம பேம்லி நாம இப்டி கொண்டு போவ்ணு அந்தமேர்லா எதுமே கெடையாது அது வந்து நம்ம எதிர்பாத்து எதிர் பாத்து ஏமாந்து போனா நம்புளுக்கு தா கஷ்டமாகுது அவ எப்பின்னா தனக்கு அந்த எப்டி சொல்றது தா செய்யறதுக்கு அந்த விருப் பல்ல அவனால வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்தமாரி விஷயங்கள காட்றா அவன வந் திருப்பி வ ஏ அத பண்லன் கேக்கம்போது நம்ள அது எரியர்து ஏ நீங்ள சொல்ல கூடாதா நீங்க அதலா செய்யக்கூடாதா அப்டின்றது நீ உங் கரெக்டான விஷயத்ல வந்து அந்த மாரி இரு க்குனு நாம எதிர்பாத்தா இந்த மெரி கேள்விகள் தா அவுங்கிட்டந்து வருந்தா நா நெனைக்கிறே பெருசா அவனுகிட்ட அந்த பொறுப்பு இந்த பருப்பு இதெலா வராத்தா நா நெனக்கிற
நீங்க சொன்னது கரெட்டு தாங்க அவனுக்கு அந்த நெஜமா அந்த ஒரு பொறுப்புன்றதே வரமாட்டன்து ஏங்கிட்டதாங்க அவ வந்து போட்டி போடுறா எப்டின்னா ஆ அவ பண்ண சொல்லுங்க அவ மட்டு எதுக்கு பண்ணாம இதனாலே எங்க அம்மா வந்து இன்னாறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாரி பிரஷர் ஆயிட்டு அந்த கோவத்த வந்து அவ மேல திருப்பி காமி க்கிறாங்க அத இவுங்க புரிஞ்சுக்கே மாட்றாங்க நா என்ன சொல்றனா ஒரு வேல உன்னால செய்ய முடில அப்டினா கூட முடியில அப்டினு அவுங் அவுங்க மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றத விட ஆ செரி நா அப்றமா பண்றே அப்டின் கொஞ்ச தாழ்வா ஒரு அமைதியா சொன்ன பரவால்ல ஏனா அவுங்களுக்கே ஆ ஆல்ரெடியே வந்து நெறய பிரச்சன இருக்கு அப்ப எல்லா பிரச்னயு அவுங்க தலைலே கட்னா அவுங்க எப்டி அத எல்லாத்தியுமே வந்து பாத்துப்பாங்க அதெல்லா பாத்துக்கது கொஞ்ச கஷ்டந்தான இதெல்லா அவுங்க கொஞ்சோ கூட புரிஞ்சுக்கே மாட்றாங்க சோ அதனால எனக்கு இதெல்லாமே ரொம்ப ஒரு மாரி எனக்கு அதெல்லா இரிட்டேட்டா ஆரமாதிரி இருக்கு என்னடா பண்றது என்னதா நம்ம பண்ண போறோ அப்டின்ற மாதிரி இருக்குங்க நம் பண்றதுனே தெரியாம ஒரு மாரி எப்டி சொல்றது இவனுங்கிலா ஏண்டா இப்டில்லா இருக்கானுங்க அப்பதா நெனக்கிறே இந்த டூக்கே கிட்ஸ் சரிதாங்க ஆனா எல்லா டூக்கே கிட்ஸ்மே இப்டி எல்லா கெடையாதுல்ல இவனுங்க தா இந்த மாரிலா இருக்கானுங்க ஒரு சிலதுங்க மட்டுதா ஆர்வ கேளாருல வந்து திரிஞ்சிட்ருக்குங்க
அது நீங்க சொல்றது சரிதா ஏனா எனக்கு வந்து ஒரு பெருசா ஒரு விஷயமா தெரில என்னனா இவ அருணல்லா அதாவ்து ஒரு சில நபர்கள் அதாவ்து அ உங்க தம்பிங்கலா நா வந்து சின்ன வயசுல இருந்து பாத்துட் இருக்க அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த வகை லிமே அவ மாற்றத்த நா பாத்தது இல்ல அவ சிறுவயதுலந்தே அப்டித்தா இருக்கா ஆ இன்னைக்கு வந்து அவ புதுசா அ பண்றதுன எனக்கு வந்து எப்டி சொல்றது ஆச்சிரியந்தா புதுசா எதா ஒரு விஷ்யோ வந்து சரியா ஒரு விஷ்யம் பண்ணா ஆச்சிரியந்தா இந்த மாரி விஷ்யங்கள்ல வீட்ல இருந்துப் பொறுப்பா ஒரு விஷ்யப் பண்ணணு அப்டின்னும்போ ஏ நா ஏ சொல்றனா அ ம் அ உங்கள் தங்கள்ச்சியுடைய நிச்சயதார்த்த ச்ச நிச்சயதார்த் தன்றம் பாருங்க இந்த மஞ்சள் நீராட்டு விழான் நெனைகிறே அந்த மஞ்சள் நிராவிட்டு விழால வந்து எல்லாரு வேல செஞ்சுட்ருக்காங்க நம்ம அதப் பண்ணணு இதப் பண்ணணு தினையோ பேரு வீட்டு ஃபங்க்ஷன பாத்துருகே இந்த மேரி எதாவ் ஃப்ங்ஷன்னா அவுங்க இருந்து தலைமை தாங்கி எல்லாத்தியு அ கூட இருந்து அதப் பண்ணு இதப் பண்ணணு ஓடா ஒழச்சித் தேஞ்சி பாத்துகிறே ஆனா உங்க தம்பி நா என்னப் பாத்தே அப்டிம் பாத்தீங்கினாம் ஃபங்க்ஷன் நடக்குது வேலல்லாம் பரபரப்பா போயினுருகு அங்க வந்து என்னப் பண்ணினிருக்காம் பார்த்தீங்கினா போயிட்டு அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்துனு ஊர சுத்திட்னுகுறா அங்க மண்டபத்ல ஒக்காந்து சுத்திகினு அதப் பண்ணிகினு இதப் பண்ணிகினு ஃபோட்டோ எடுத்துகினு இன்னாடா இந்த மேரி வேல இப்டி இருக்கே என்னடாப் பண்ணுகிறனா ஆ இப்பக் கத்தறா அவுங் கேட்ட அவெ ஃபிரண்டஸ் கூட போனவா ஃபிரண்டஸ் கூட போயிட்டு என்னனு பாகணுமா இத் இது என்னன் புரில எனக்கு என்ன இவென்னா விருந்தாளியா வந்திருக்கானா இல்ல அவுங்க விட்டு ஃபங்ஷன் பண்ணுகுகிறாங்னா ஒரு டவுட்டாயிட்ச்சு எனகு ஏ இந்த மேரி இருகுறா இந்த எந்தப் என்னத்த அத் எப்பதா இந்த பொறுப்பு இதெல்லா வரு அவனுகு அப்புடி சொல்ட்டு ஒரே இதுவாயிடுச்சு என்னடாப் பண்றத்து மாறப் போறானுவே வீட்ல வந்துப் பண்ணப் பேச்ன ஒன்னையே சுத்தி இருகறவுங்லாம் பாத்தன்னா உங்க வீட்டுப் பக்கத்ல என்ன சொல்லுவாங்க நா எதிர்பாத்தனா ஏன்டா இதுதான் நம்ம விட்டு ஃபங்ஷன்தாண்டா நாமதாண்டா கூட இருந்து பாக்கனு ஏன்டா இது மேரிப் பண்றன் கேப்பாங்கன் பாத் னா அதா முட்ஞ்சி போச்சே வுடுங்க ஏ கத்தினு இகுறிங்க அந்த மேரி வந்து அருணுங்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்த மேரி விஷியலா வந்து நெறையா நடக்குது அதப் பத்தி எனக்கு ஒன்னு சொல்றதுகில்ல அதா இந்த மேரி விஷியங்கிளா நாத் சின்ன வயிசுலேந்தேப் பாத்துன்தா இருகே அதனால ஒன்னு சொல்றதுக் பெருசா இல்ல
அது என்னன்னா இப்போ நா ஒருத் தப்பு பண்றே அப்டின்னம்போது என்னத் திருத்திக் கொண்டு வரணு எ நம்ம ஒருத் நம்மத் நம்ம பண்றதுந் தப்பு நம்மத் தெரிஞ்சு பண்றோமோ இல்லத் தெரியாம பண்றோமோ அப்ப நா ஒருத் தப்பு பண்றனாம் இது நீத் தப்பு இது நீப் பண்ணக்கூடாதுன் சொல்லணும் அதுக்குதா வந்து பாத்தீங்கினா நா என்ன சொல்வனா உறவினர்கள் எல்லாருமே அ உறவினர்களா இருக்கட்டு அப்பாவா இருக்கட்டு அம்மாவா இருக்கட்டு இல்ல ஃப்ரண்ட்ஸா இருக்கட்டு எல்லாருமே அதுக்குதா நம்மக்கூட இருக்காங்க ஆனாம் ஒரு சிலவுங்க எப்டினாம் ஆம் இதுவே தாண்டா கரெக்டா இருக்கு சூப்பர்றா சூப்பர்றா கெத்துடா கெத் த்துடா அப்டின் சொல்லிட்டு இந்தப் பசங்கள வந்து என்னாப் பண்றானா ஏத்தி வுர்றாங்க அப்ப இவனா நெனைக்கிறானுங்க நாம பண்றதா கரெக்ட்டு நம்ம அது தப்பா இல்ல இதுத் தப்புடா அப்டின் சொல்ட்டு நம்ம சொன்னா அவனுங்க கண்ணுக்கு வந்து நம்ம என்னத் தோன்றனா எதிரியா தோன்றும் ஆனா அவுங்க வந்து என்னனா இல்ல இவுங்கதா நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க அப் பிடின்ற மாதிரி இவனுங்க வந்து அத வந்து எடுத்துகிறாங்க எனிக்கு இதெல்லாங் கேக்கும்மோது அந்த டைம் என்னத் தோணுதுனா இவுங்களா என்னாடா ஜென்மோ அப்டின்ற மாதிரி தோணுது ஒருத்த தப்பு பண்றா அந்த தப்ப என்னத் தப்பு ஏ இப்டி தப்பு பண்றன் கேக்க முடியில ஆனா இல்ல நீ பண்றதா கரெக்ட்டு அப்டின் சொல்ட்டு சொல்லம்போது அப்ப அந்த டைம்ல நமக்கு என்னத் தோணுது அ இ நம்ம நம்ம சொல்றத இந்த நாய்க் கேக்காது எதுக் இவுங்கிட்லா நம்ம வந்து இந்த மார்லா நம எதுக்கு இவுங்கிட்லா சொல்லிட்ருக்குணு அப்டின்றதுனால அது ஒரு சில டைம்ல எனக்கே ரொம்ப ஒரு மாரி ம் கடுப்பாருக்கு எனடா இவலா என்னைக்குடாத் திருந்தப் போறாம் எனா நமக்கு வயசாகுது நம்மளு அடுத்தது நம்மக் குடும்போ என்னன் பாக்குணும் அது இதுன் சொல்லிட்டு இருக்கு நீ வந்து எவ்ளோ நாளைக் க்கு தா வந்து நா வந்து அ ஃப்ரெண்ட்ஸ்சு ஃப்ரெண்ட்ஸ்சு ஃப்ரெண்ட்ஸ்சு நம்ம அங்க போன்னோ இங்க போன்னோ இதே மார சுத்திட்ருந்தா இதெல்லா ரொம்ப கஷ்டந்தானே அது வந்து கொஞ்சமாச்சு நாங்க புரிஞ்சுக்கணு அதலா புருஞ்சுக்கே மாற்றானுங்க இப்ப எ தம்பி ஆகட்டு உங்க தம்பி ஆகட்டும் இதே மார் நெறைய பசங்க இருக்கானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போது அவனுங் கூட மட்டு வந்து பாத்தன்னா என்ஜாய் பண்ணா போதும் அங்க சுத்தனா போது இங்க சுத்தனா போதும் குடும்பன்றது அப்பறம் பாத்துக்கலா அப்பறம் பாத்துக்கலா ஆனா இதுல நம்ம எப்பதா பாக்கற்து இதுக்கென நமக்கு புதுசா என்ன டைம் வரு மா என்ன இப்ப அதாவது அஞ்சுல வளையாது அம்பதுல கூட வளையாது அந்த கான்செப்ட் பட்டு தா நம்ம இப்ப போற்ற வெததா அதுக்கப்பறம் நம்ம மொளைக்கிறது நம்ம இப்பவே ஒழைக்காம நம்ம சொகுசா இருந்தட்டமன்னா அதுக்கப்பறம் நம்ம என்னதா பண்ணாலு ஒண்ணுமே பண்ண முடியாது அது சரிதானேங்க
சரிதா நீங்க சொல்றது நா உங்க தம்பிக்கு ஒரு விஷ்யத்துல ஒரு சில விஷயத்துல எ தம்பி எவ்ளோ பரவாயில்லன் நெனைப்பே உ தம்பி வந்து நெறைய விஷ்யத்துல வந்து ஹோல்ஸ் நெறையா இருக்கு ஓட்ட ஓட்டைக்கில்லா இருக்கு எ தம்பி ஒரு சில விஷ்யதுலா அப்டி இருக்காங்க ஒரு சில விஷ்யத்துல வந்து ஓரளவுக்கு பரவால்ல ஓரளவுக்கு பரவால்லன் சொல்லா ஒரு சில கம்பார்ட்மெண்ட்ல அதுக்காக அப்படி சொல்ற முடியாது அப்படிதா அதா ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க இவங்க எல்லா வந்து ஆனா வர போற எப்படி சொல்றது ஒரு பொறுப்பு அத யார் மேலையாது ஒரு அக்கற இருக்கணு புரியுதுங்களா நீ வந்து எப்படி வேணாலு இரு எனக்கு என்னுடைய சந்தோஷமந்தா முக்கியன்னு சொல்ட்டு இருக்கூடாது அந்த ஒரு விஷ்ய த்துல ஓரளவுக்கு எ தம்பி பரவால்ல புரியுதுங்களா இப்ப ஆனா அருணுன் சொல்லக்கூடிய ஒரு பையன்லா இருக்கா அவனெல்லா வந்து சொல்ணுன்னா பாத்தீங்ன்னா நீ எப்படி போனா எனக் என்னா எனக்கு ஏ வே சந்தோஷ தா முக்கியோ ஒனக்குலா கல்யாணம் பண்ணி எப்படி என்னா பண்ணி அந்த பொண்ணு என்ன அவஸ்த்த பட போதுன் நெனைக் போதே எனக்கு கவலையா இருக்கு பாப்போ அது வந்து எப்ப டி இருக்குன் சொல்ட்டு அ பொறுத்திருந்து பாத்தா தா தெரியு நம்ம வந்து இந்த உரையாடல் நம்ம இதோடு முடிச்சிக்கலா நேரம் குறைவாக இருக்கிறதுனால நன்றி வணக்கம்
நன்றி